ஹலோ மா.
ஆ க்கா.
என்ன பண்றீங் என்ன பண்ற? சாப்ட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் ஏத்துன்னு இருக்க. எப்டி ஏ நாபல்லெ வந்தது உங்களுக்கு?
ஒண்ணு இல்லக்கா, ஆக்சுலி ஏதோ பு புத்தக கண்காட்சி நீங்க போறதா அன்னிக் சொல்லிருந்தீங்க போன வாரோ போட்ருக்காங்க போக போறேன் சொன்னீங்க. சரி, அது அதா செரி நீங்கப் போனீங்லா என்ன ஏதுனு விசாரிக்கலா, இங்க பசங்கள்க்கு லீவ்வா. செரி அவுங்களே செரி அப்ப நல்லா இருந்துச்சுன்னா. கூட்டிட்டு போய் காமிக்கலாமே அப்டின் சொல்ட்டு அத கேக்கலானுதா கூப்
நானு எ ரெண்டு ஃப்ரெண்டுங்களு ரெண்டு மூணு பேரு போயிட்டு வந்தோ சூப்பரா இந்துச்சி நம்புளுக் ஒரு நாள் பத்தாது எல்லாவரன் டீம்புக்கு இருக்கு.
அப்டியாக்கா?
அ நம்ம ஸ்கூல் புக்குலேந்து, கத புக்குலேந்து, அ சமையல் குறிப்புலேந்து, அ எல்லாமே இருக்கு. பூயாதா ஒரு நாளு பத்தல எங்களுக்கு, ஃபுல்லா சுத்தி பாத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப அ எல்லாமே வா அ இது அ கம்மியான வெலையில நம்மளுக்கு கெடைக்குது. அதனால பசங்களெல்லா கூட்டிட்டு போனா, பசங்களுக்கு தேவையான புக்கெல்லா வாங்கி கொடுத்தா சும்மா ஃபோன் பாக்கறத வுட்டுட்டு படிக்கவாது செய்வாங்க.
ஆமாக்கா, கண்டிப்பாக்கா அதுதான்கா அதுக்குதா ஏதாவொண்ணு டைவட் பண்ணி அவுங்கள எதுலயாது ஒண்ணு மாத்திவுடலானு சொல்ட்டா செரி இந்த புட்டக கண்ணாட்ச் போயிட்டு வந்தீங்க செரி பசங்கள்க்கு ஏத்த மாரி எதாது புக்ஸ் இந்துனா கூட்டிட்டு போய் வாங்கி குடுத்தா அத வச்சு எதாப் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அதுக்குதா செரி கே க்லாந்தாக்கா கு
கண்டிப்பா கூட்டிட்டு போமா நீ கூட்டிட்டு போய் காமி அவுங்களுக்கு தேவையான புக்கு வாய்ங்க் கொடு எல்லா எல்லா சம்மந்தப்பட்ட புக்குங்களு கெடைக்கிது அதனால நம்மளுக்கு இது கெடைக்காது அது கெடைக்காதுன்னா கவல கெடையாது எ எது வேணுமோ அந்த மாரி பசங்களுக்கு புடிச்ச மாரி வாங்கிக் குடு உனக்கு வீட்டில கத படிக்கலா எதாவது ஒரு டிப்ஸு எதன்னா மருத்துவ குறிப்பு ஆ ஹோம் ரெமிடி இந்த மாரி எல்லா புக்கும் கெடைக்கிது நீ போனியன்னா நம்மளுக்கு தேவையான புக்கெல்லா வாங்கிட்டு வர்லா ஒரு நாள்ள பசங்களையு வெளிய‌ கூட்டு போன மாரி இருக்கு லீவுல வீட்லே போட்டு அடச்சி வெச்சுன்று இருக்குறோ நம்பளு
ஆமாக்கா கரெக்ட் தான்கா
பசங்களுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அப்ப வாய்ங்குடு நல்லா படிப்பாங்க பசங்க நீங்களு படிக்கலா நல்லா நல்லா நாலேஜ் வளரு சும்மா போன் பாத்துன்னு டிவி பாத்துணு உக்காதுல என்ன வழ்ந்துட போது
ஆமாக்கா நா எ பொண்ண அதா போன பாத்து இப்பபாத்தா கண்ணு வேற பவர் ரொம்ப கம்மியாயிருச்சுக்கா கம்மியாயி இப்பதா வந்து டாக்டர்ட கூட்டிட்டு காம்ச்சு ரெண்டு கண்லையு பவர் கம்மியா இருக்குன் சொல்ட்டு ஸ்பெக்ஸ் தா போட்டுற சொன்னாங்க அது எங்க காலையில இருந்து நைட் வரைக்கு போட சொன்னாங்க நா தூங்கும்போது மட்டு அவ்த் வெக்கணு மத்த நாள்ல்லா போட்டுட்டு இருக்கனு இல்லன்னா பவர் ரொம்ப கம்மியாயிடு அப்படின்னு சொன்னாங்க கேக்கவே மாட்டுதுக்கா கொஞ்ச இது பண்ணா போன்ன எடுத்து பாத்துட்றுக்கு இல்லன்னா டிவி டிவியதா ஃபுல்லா பாத்துட்றுக்கு சொன்னாலே கேக்க மாட்டேன்துப்பா செரி இத புக்க ஏதா வாங்கி குடுத்தா அதைய வெச்சாது ஏதாவது பெயிண்டிங்க பண்ணனுச்சே
அது இப்பியே அந்த அ கண்ணாடிய போட்டு அ பழகிட்டா சின்ன பசங்க தான அந்த பவர்லா அவுங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது கண்ணாடி போடலன்னா பவர்ல இன்கிரீஸ் ஆயிடு அதனால தா அவுங்கள வந்து தூங்கற நேரத்த தவர மத்த எல்லா நேரமு போட சொல்றாங்க பசங்க பசங்களுக்கு சொல்லிப் புரிய வைங்க நெறைய பொன்னாமண்ணி கீர குடுங்க பப்பாளி குடுங்க அ முருங்கக்கீரை டெய்லியும குடுங்க இதெல்லா பசங்க கண்ணுக்கு ந ரொம்ப நல்லது கேரட்டு குடுங்க இதெல்லா ரொம்ப நல்லது பசங்களுக்கு பொரியல்லா சாப்பிலையா ஜூஸ் அடிச்சு குடுங்க இதெல்லா சாப்டாதான பசங்க கண்ணுக்கு இப்போ இந்த சின்ன வயசுலயே இந்த மாரி கண்ணுக்கு பவர் இல்ல கண்ணடி போட்டா அப்போ இன்னு நம்மள மாரி வயசுலா ஆனா என்ன பண்ணுவாங்க பசங்க
எங்கக்கா சொன்னா கேட்டாதான சாப்பிடவே மாட்டேன்துக்கா நீங்க சொன்ன இவ்லோ இப்ப சொன்னீங்கள வெஜிடபிள்ஸ் இதுல எதுமே சாப்டாது எது கேட்டால எனக்கு வேண்டா எனக்கு வேண்டா அவ்ளதா சொல்றா ஆனா வந்து முடியல்னா மட்டு எனக்கு கண்ணு தெரியல ஸ்கூல்ல போனா எனக்கு வந்து அவ லாங் இப்ப கொஞ்ச ஹைட்டா இருக்க நாள பின்னாடி உக்காற வச்சிருக்காங்க தெரில மேம் என்ன எழுதுறாங்க போட்ல சுத்தமா தெரில வந்து சொல்லு வந்து சொல்லு நா போய் சொன்னலே இவ ஹைட்டா இருக்கா மதத்த பசங்களா கொஞ்ச குட்டியா இருப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அதுக்கேத்தமா உக்காற வக்க முடியு இவ தா வந்து அத கொஞ்சோ இது பண்ணி பண்ணணு அதுக்குதா சொன்னாங்க நல்ல சாப்பாடு சாப்டா கொஞ்ச விஷின் கொஞ்ச நல்லா தெரியு சொன்னா கேக்கவே மட்டன்றாக்கா என்ன பண்றது ஒண்ணுமே புரியில
பசங்க அத பத்தியும் படிக்குதுங்க பாடத்துல‌லா ஆனா அந்த புரியல் இல்லவே இல்ல பத்தீங்களா பசங்களுக்கு தம்ம நம்ப ஒடம்பு நம்ம பா கத்துக்கனோன்ற அக்கறே கெடையாது நம்ப இத சொல்றதுனால அதுங்களுக்கு நம்ம மேல கோவதா வருது எப்ப பத்தாலு அம்மா அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க எப்ப பத்தாலு நம்மள திட்டிட்டே இருக்காங்க அ அவுங்களுக்கு எங்க மேல பாசமே இல்லன்ற மாரி வந்துற்றாங்க அந்த முடிவுக்கு வந்துறாங்க எதுக்கு சொல்றோ ஏ சொல்றோனா யோசிக்வே மாட்டேன்றாங்கப்பா இந்த கால்த்து பசங்க ரொம்ப கவலையா இருக்குது பசங்கல நெனச்சாவே நோய் இல்லாத வளக்கதுதா பெரிய விஷ் முக்கியமா இருக்குது இந்த காலத்துக்கு ஆ இதுங்க சாப்டாதே வர வச்சுக்கிதுங்க எல்லா நோயு கண்ணு கண் பார்வை எவ்ளோ முக்கியோ நம்மளுக்கு இந்த வயசுல இதெல்லா சாப்ட்டாவே அவ ஒடம்புல எல்லாமே ஆ இருக்கு விட்டமின்ஸ் எல்லா சரியாய்டு தேவயில்லாத கண்ணாடிய கண்ணாடியல்ல வாழ்நள் முழுவது போட்டுகுணு சுத்துற மாரி பண்ணிக்க பண்ணிக்கிதுங்க கொழந்தைங்களுக்கு புரிய மாட்டேன்து சொன்னாலு ஏத்துக்க மாட்டேந்துங்க நீங்க
என்ன பண்ற எனக்கு தெரில சொல்லுங்ககா என்னகா
அதா நீங்க போய் அந்த புக்கெல்லா வாங்கி குடுங்க படிகட்டோ
செரிகா
அஹ நீங்களு புக்கெல்லா வாங்கினு வந்து படிங்க
செரிக்கா செரிக்கா அது எத்தனை அக்கா அது எப்டியு ஒரு ரெண்டு மூணு மாசோ போட்டுரு பாங்களகா
ஒரு நாப்பத்தி அஞ்சு நாள் என்னவோதாம டைமிங் இருக்கு அது ஆரபிச்சே ஒரு பத்து பதினஞ்சி நாள் ஆயிட்டாப்புல இருக் க்குது நீங்க லீவ் முடிக்குறதுக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துடுங்க
செரிக்கா செரிக்கா நா அதா செரி அத இருக்கா இல்ல கு்ளோஸ் ஆச்சேன்னு தெரிலல நியூஸ்லதா பாத்த செரி எதுகொ உங்ககிட்ட கன்ஃபாம் பண்ணிகலா ஏன்னா வந்து நீங்க அன்னைக்கி போக போறன்னு சொன்னீங்க செரி நீங்க போயிட்டு வந்தீங்களா செரிப் என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அதுகேத்த மாரி இது பண்ணிகலா அப்டின்னு ஏனாப்ப அதுக்கு முந்துன வாரோ என்ன ஆச்சு நாங்க எங்க போனோ ஓ என்னது இந்த பொருள்காட்சி மாதிரி போட்டுருந்தாங்க அதுக்கு போயிட்டு வந்தோ பசங்களை கூட்டிட் டு அது வந்து இந்த ஃபுல்லா இந்த வெளாட்டுல்லா இருக்குல ஆ எல்லா இருந்துச்சு ஃபுல்லா ராட்டினோ அப்றோ குதிர இது அது இதுன்னு எல்லா வெளாட்டு இதுவு இருந்துச்சு சாப்பாடு ஐட்டம்ஸ் நெறைய வெச்சிருந்தாங்க அது எல்லாம் எல்லா பசங்களு அதெல்லா சாப்ட்டுட்டு வெளிடிட்டு அப்டியே இது பண்ணிட்டு வந்தாங்க பின்ன என்னன்னா அதுல அதெல்லா நல்லா சந்தோஷ் சும்மா இருப்பாங்க அந்த மாரி ஏதோ எடத்துக்குல கூட்டிட்டு போனன ஆனா இந்த மாரி ஏதாது இந்த பொருக்காட்சி இல்ல வேற எதாது அறிவுக்கு த பு புத்திசாலித்தனமா இருக்க ஏதாவது இதுல கூட்டிட்டு போனால ஐயையோ எங்களுக்கு போர் அடிக்குது எங் எங்களால இருக்க முடிய வா போலா வா வேற எங்கயாவது போய் வேற ஏதாவ பாக்கலா வாங்க அப்டின்னு சொலிட்டு கூப்ட்டு தி இருக்கவே இருக்காதுங்க போனோனே வ் விட்டுக்கு போலா விட்டுக்கு போலா அதே சொல்லி சொல்லி இது பண்ணுவாங்க ச அதா செரி ஓகே நா சொன்ன இல்ல ஆண்டி போயிருகாங்க கேட்டுட்டு நல்லா இருக்கோ நல்லா இருந்துச்சுன்னா கூட்டிட்டு போறே போய் பாத்து இது பண்ணலா அப்டின்னு சொல்லிருக்கே செரி அதா செரி உங்ககிட்ட கேட்டுட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இது பண்ணலான்னு சொல்லிட்டுதா கூப்டங்கா
செரி செரிமா அன்னைகி பேசிட்டு இருக்கும்போது வீட்டு கிட்ட பாம்பு ஒண்ணு வந்துதுன்னு சொன்னீங்களே
ஆமாகா பெருசா பெரிய ஒரு பாம்புகா நல்ல பாம்புதாகா நானா வந்து செரியா பாக்கல அம்மா எல்லா வெளியே நின்னுட்டு இருந்தாங்க பக்கத்துல ஏதுத்தாப்புல இருக்குற வீட்டுல இருக்கவங்க எல்லா வெளியே நின்னு நாங்க அவங்கதா பாத்துருக்காங்க பெரிய பாம்பு ஆனா போயிட் செ யாரு ஒன்னு பண்ணல ஏன்னா அதுக்குள்ள அது ரொம்ப ஸ்பீடா போயிர்ச்சுன்னு சொன்னாங்க அது இந்த வெயில்ல இந்த வெயில் டைம் ல என்ன ஆயிரு பக்கத்துலல்லா ஓப்பனாதா இருக்கா வீடு சுத்தியு ஃபுல்லா ஓப்பனா இருக்கனால வந்துடுது அது இங்கேயாவதுந்து ஃபுல்லா மர செடி கொடி எல்லா ஃபுல்லா வளந்துருக்கு அத கடையில இருந்து வந்துடுது அது பாட்டுக்கு ஏதோ கேஷுவலா போயிட்டு இருக்காங்க போயிட்டு வந்துட்டு அப்டியே இருக்காங்க செரி நம்ம ஏதுவு கண்டுக்குறது இல்ல நம்ம போய் அத எதாது சிண்ட போனால த தேவ இல்லாம நமக்கு பிரச்சன வரு வ நம்ம கிட்ட வராத வரைக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அப்டியே கம்முன்னு இருக்கோ
எ எல்லாருமே இப்டியே இருந்தா அதுக்கு யார் தா முடிவு எடுக்குறது ஒரு பயமா இல்ல உங்களுக்கு அங்க கொழந்தைங்கள வெச்சுக்குனு இவ்ளோ பெருசா உட்டு வச்சுக்குது
அது வந்து எல்லா நெறைய வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோங்கா கம்ப்ளைண்ட் பண்ணில அவங்க வரும்போது பாத்து இதுக்கு அவங்க பிடிக்க வருவாங்க ஃபோன் பண்ணி சொன்னா வராங்க வந்து அதுல இருந்து வந்து பாத்தால அந்த டைம் எதுவுமே இருக்க மாட்டன்து அது எங்கயா ப்பாஇருகமா இருக்கொ இவங்க எல்லா ட்ரை பண்ணப்பா எதுவுமே இல்ல அப்டின்னு சொல்லிட்டு போயிறாங்க அவங்க பாட்டுக்கு அவங்கலா போனதுக்கு அப்றோதா அத வந்துரு வந்துதா போயிட்டு அங்கிங்க வாக்கிங் அது அவங்க ப்ரியா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அக்கம் பக்கத்துல வீடு எல்லா வந்துச்சுன்னாச்சினா பிராச் ன்ல்ல கா ஃபுல்லா கொஞ்சோ காடு மாதிரி இருக்க ஓப்பனா இருக்கனால வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியல அதனால ஜன்னல் கதவு எல்லா மூடிதா வச்சிருக்க வேண்டியதா இருக்கு நீங்க சொன்ன பசங்கள வெளிய கூட வுட முடியலக்கா வீட்டுக்குள்ளேயே வெச்சுட்டு அப்டியே உள்ளேயே பூட்டி போட்டு வெக்க வேண்டியதாக்கா அதனாலதா அதுங்க ரொம்ப ஓவரா அக்கிரம பண்ணுதுங்க அப்புற டி வி ய பாக்குதுங்க ஃபோன பாக்குது கேட்ட சொல்லங்க வெளிய விட மாட்டேனே அப்ப நாங்க என்ன பண்ண முடியோ எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேண்டாமா நாங்க அதனால இதுதா பண்ணுவோ அப்டின்னு சொல்லிட்டு எ கொஸ்டின் பண்ணுதுங்க செரி அதுக்குதா செரி ஓகே இந்த மாரி ஏதாவது யூஸ்ஃபுல்லா ஏதாவது வாங்கி குடுத்தாலாவது அத வச்சுட்டாது எதாது பண்ணிட்டு இருக்குமே அப்டின்னு சொல்லி கலரிங்லாம் பண்ண புடிக்கும் தம்பிக்கு செரி அதா கலர் புக் ஏதாது இருந்துச்சுன்னா கலர் அதெல்லாம் வாங்கி
இருக்கும்மா நறைய இருக்கு நறைய இருக்கு நீ போய் டிராயிங் பண்றது கலர் அடிக்கிறது இதெல்லா இருக்குது வாங்கினு வந்து குடு செய்வான் இந்த லீவ யூ யூஸ் ஆனதா மாத்திப் ப்பா
ஓகேக்கா ஓகேக்கா அப்ப நீங்க சொன்ன மார் நா அதுக்கு ஏத்த மார் போய்ட்டு ஒரு நாள் கூட்டிட்டு போய்ல்லா பண்றேன்க்கா
செரிங்ம்மா செர்டா செர்டா பரவால்ல ஆஹ் பாய்